வணக்கம் வணக்கம் வணக்கம்
வணக்கம் எப்
வண்க் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே‌ சாப்
ம்கும் சாப்டோ சாப்டோ‌ நீங்க சாப்ட்டீங்ளா
அ இப்பதா சாப்ட்டோ
ஒ ஓகே ஓகே ஓகே ம் ம் ம் செரி ஓகே நம்ம அப்டியே இந்த தகோல் தொழில்நுட்போருக்கல ஏஐ சோ அத பத்தி அப்டியே கொஞ்சோ அப்டியே பேசுவோ ம் எப்டி இருக்கு லைஃப் ல இதுக்கப்புறோ எப்டி இருக்கு அப்டிங்கிற மாரி ம் ஓகேங்ளா
இப்போ என்னனா நம்மோ வந்து நா சின்ன பிள்ள வந்து ஆக்சுவலி ஃப் போன் அம்மா அப்பா மட்டுந்தா வெச்சிரு ஆனா என்னோட ஜென்ரேஷன் முடிஞ்சி என்னோட பாப்பா இப்போ வ அக்சுவலி இப்போ லக்டவுன் டைம்லந்தே அவுங்களுக்கு வந்து ஃபோன்லா எல்லாமேருக்கு படிப்பு விஷயங்கள் எல்லாமே எப்ப ம் லாக்டவுன் வந்துச்சோ அதுலந்து எல்லாம் எல்லா ஸ்கூலுக்குள்ள எல்லா இம்பர்மேஷன் ன் எல்லாமே ஃபோன்லத் சாம் இங்க எல்லா ஃபோன்லதா அக்சுவலி இப்போ ரொம்ப பண்ணா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி முன்னாடி இல்லந்து என்ன நடக்கனாம் சாட் ஜி பி டி இருக்கு ஏஐருக்கு இந்த மாரி வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப வளர வளர இப்ப நீங்க நெனச்சாலு எனக்கே ஒரு சின்ன டவுட்ருந்ஞ்சின சோங்களே யார்ட்ட ஃபோன் பண்ணி கேக்கனு இல்ல நா ஏ எல்ட்ட போட்டு கேட்ருவே அலகா நம்ளுக்கு என்ன தேவ இருக்கோ அது ஃபுல்லாவே அலகா அது வந்து ரிப்ளே பண்ணிருது
ம் ம் ம் உண்மதா நீங்க சொன்னது கரெக்ட்டு தா ஏஐ அப்டின்னா ம் அது வந்து பாத்தீங்கன்னா மனுச அதாவது ஒரு மனுசன் கூடியேதா இருக்கு ட்ராவல் ஆயிட்ருக்கு எல்லாத்துலயிம் மே முன்னாட்லா பாத்தீங்கன்னா ஒரு இப்ப இப்ப ஒண்ணுல்ல அப்ப பெரிய பெரிய ஐட்டி கம்பெனில பாத்தீங்கன்னா இப்ப ஏ ஐ அப்டிங்கிறது பாத்தீங்கன்னா வந்துருச்சி ஒரு பத்து பேர் செய்ய வேண்டிய வேலைய ஒரு ஆள் செய்து இப்ப நெறைய பேத்துக்கு அந்த வேலைய விட்டு தூக்குறது அந்த மாரி ஆப்ஷன்லா இப்ப வந்துருச்சி இப்ப நம்ளே நீங் சொன்ன மாரி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டவுட்டு ஏதோ ஒண்ணு அப்டின்னு வெச்சிக்கோங்ளே என்னா பண்ணுவோ பக்கத்து வீட்ல இல்ல எத் த வீட்ல பசங்கிட்ட அந்த மாரி யார்ட்ட கேப்போ இல்ல அக்கா தா கேப்போ இப்பல்லா என்ன பண்றாங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஏ ஐ ஆப் ஒன்னு இருக்கு சோ அதுலயே போட்டு அதுல கேட்டுக்கறாங்க அதன சூப்பரா சொல்லித் தருது சொல்ல போனா அப்டிங்கர மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துச்சி எல்லாத்துலயுமே வளர்ந்துருச்சி சொல்ல போனா இப்ப ஏ ஐ ல ரோபோ வந்துச்சி இப்ப வீட கிளீன் பண்ற மாரி ஒரு இது இருக்கு நம்ம டைம் செட் பண்ற மாரி நல்லா வீடு கிளீன் பண்ணிடு அந்த மாரி மாரி ஏ ஐ லே ஃபோன்லே பாத்தினா‌ ஏ ஐ ஆப்ஷன் வந்துச்சி நம்ம வாய்ஸ்லே எல்லா பண்ணிக்கலா இந்த மாரி நெறைய ஆப் ஷன்ருக்கு சொல்ல போன ஏ ஐ ல ஆனா வந்து இது ஒரு பக்கோ நம்ம நல்லத்ருந்தாலு இன்னொரு பக்கோ பாத் தனா நம்மள வந்து சோம்பேறிதனமா ஆக் என்னதா இருந்தாலுமே நம்ம ஏ ஐ இல்லாத காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம அங்க இங்கன்னு ஓடி ஆடி வேல செஞ்ச காலங்கள் உண்டு நம்ம தெ ஓரு ஆப் தெர்லேனா நம்ம என்ன பண்ணுவோ நல்லா ஆராயிவோ அத பத்தி லைப்ரர் பேய் படிக்கறது பக்கத்து வீட்ல பேய் கேட்குறது இந்த மாரி தெரிஞ்சவங்கட்ட பேய் கே்கறது அந்த மாரி பண்ணிட்ருந்தோ இப்பல்லா அப்டி இல்ல ஏதோ தெர்லனா ஒன்னே இதல போட்டர்ரோ சாட் ஜி பி டி ல போட்டு எடுத்துக்கறோ ஆனா பாத்தினா அந்த இதுல பாத்த நம்ம இதே தெரியாத அப்ப பாத்தனா புக்கு லைப்ரர்லோ போய் தொளந்து பாப்போ புக்ல போய் தொளவுவோ அது அந்த எடத்துல பாத்தின்னா நம்போ லைப்ரரி போறற்து அந்த படிக்கிற திறன்னு அந்த தேடுற திறன்லா கொறையிது டக்குனு ஒன்னு கெடைக்குது அப்டிங்கும் போது பாத்தின்னா அதோட வேல்யூவ நமக்கு தெரியற்தல் நம்ம தொலைவேத் அ நெறைய தேடி தேடி கெடைக்கும் போது‌ அந்த வேல்யூவ நமக்கு பெருசா தெரியு எவ்ளோ பெரிய சம்மாருந்தாலும் மெய்னா பாத்தியனா இப்ப ஏ ஐ ல போய் எடுத்துக்குறோ ஆனா முன்னல்லா டியூசன் போறது அந்த மாரி டியூசன்ல போய் கத்துக்கிட்டோ மேக்ஸ்செல்லா பாத்தீங்கன்னா இந்த மாரி இப்பல்லா அந்த மாரி ஆப்ஷன்ல்லா இல்லல்ல
கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட்டு தா நீங்க என்ன சொல்றீங்க எனக் ஒரு என்னோட பொண்ணுக் வந்து எதுன் டவுட்டு ஸ்கூல்லேது இப்ப நெக்ஸ்ட் இயர் இப் ஸ்கூல் நோன்னேர் ஓப்பன் ஆகல ஸ்கூல்ல வந்து புக் குடுத்துட்டாங்க பட் ஏ எனக்கென்னன்னா இப்போ அந்த ஸ்கூல்ல வந்து நா செய் எனக்கு தெரியு அதுக்குள்ள ஆன்சர் இருந்தாலு நமக்கு தப்பாருக்குமோ அப்டின்ட்டு ஒ ஜஸ்ட் ஒரு க்ளிக் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து ஏ எல் ட அனுப்புனோ வச்சுக்கோங்ளே ஃபுல் வித் ஆன்சரோட அவ்ளோ வந்துரு என்னோட பொண்ணுக்கு வந்து இப்போம் நா வந்து ரெண்டு சாப்டர் முடிச்சுட்டே ஏ எல் மூலோ படிச்சி அதுக்குள்ள வீடியோஸ் ஏனா நா வந்து சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலோட ஒரு ஒன் மினிட்ல வந்து நம்ளுக்கெல்லா டீட்டெய்லுமே கேதர் பண்ணி எ நம்ளுக்கு வீடியோ வேணுனா அதுல வீடியோ மாரி நம்ம டைப் பண்ணி அனுப்புனா அதே மாரி வீடியோ லிங்க் குடுத்துரூ டைரெக்டா போய் நா அந்த வீடியோ பாக்ற மாரி அவளுக்கு நா மேக்ஸ் அண்ட் தமிழ் வந்து ரெண்டு சாப்ட்ர் நா முடிச்சுட்டே ஏ எல் வந்து இப்போன் நம்மளுக்கு எதோ ஃபங்க்ஷன்ருக்கு நம்ம எதோ ஒரு விஷ்யமா போறோ இது வந்து குட் டேவா பேட் டேவான் அ கூட ஏ எல் நமக்கு ரொம்ப உதவியாருக்கு
ம் ம் அதா தா
இப்போ ரீசெண்டா கூட ஏ சேய நா அட்வடைஸ்மெண்ட் வ எதாவ்து கூகுள்ல யூடியூப்ல பாக்றப்போ நறைய அட்வடைஸ்மெண்ட் கூட வருது என்ன ஆயிடுச்சுனா நீங்க சீக்கிரமா இங்க்லீஸ் ஆங்கிலத்துல பேசணுமா ஏ எல் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ் போக்கன் இங்க்லிஸ் ஆ சா அந்த மாரி ஆப் கூட இப்ப வந்திருக்கு உண்மைக்கூ மனிதர்களுக்கூ மனிதருக்கு ரொம்பே என்ன சொல்லோனா இந்த மாரி டெக்னாலஜிகள் வளர வளர வந்து மனிதர்களோட வேலைவாய்ப் கொறைய வாய்ப்பிருக்கு டி மெரிட்னு சொன்னா ஏனா அந்த மாரி நம்ம ஏ நம்ம மனிதர்கள் விட ஏ எல் ரொம்ப ஒன் மினிட்ல ரொம்ப ஃபாஸ்ட்டா வேல பாக்கு இப்போ ஸ்போக்கன் இங்க்லீஸ் கத்துவைக்க நா முன் தமிழ்ல சொன்னோனா அது அண் ஒன் செகன்ட்லூட இங்க்லீஷ்ல ட்ரான்ஸ் சீஷன் பண்ணி நமக்கு ஆன்சர் ரிப்ளை பண்ணிருது இப்போ எக்ஸாம்பிள் கூட நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபு இது ஜெனிவலா ஜெனிவல் இல்லையான் சொல்லி நம்ம நீங்க சா ட் ஜு பி டி லா போட்டு பாருங்க எ டு ஜெட் அந்த கம்பெனி பத்தி ஃபுல்லா போட்ரு
அமா நீங்க சொன்னது கரெக்ட்டு தா அந்த ஹே ஐ பாத்தீங்னா அதா சொல்றே நம்ம படிக்கும் போது பாத் தீங்னா அந்த ஏ ஐ ன்றது ஒன்னு இல்ல நம்ம பாத்தீங்னா அ நீங்க சொன்னீங் இப்போ ரெண்டு சாப்டர் நீங்கதா முடிச் சே சொல்றீங்க ஆனா நாம்ப ஸ்கூ நாம் ஸ்கூல் போம்போது பாத்தீனா இந்த மார்லா இல்ல நம்ப என்ன பண்ணோ இதுக்குன் தனியா டியூஷன் போவோ டியூஷன் போய் அங்க போய் கத்துக்கு போவோ அந்த மாரிதா இர்ந்துச்சு ஆனா இப்ப நம்மளே சொல்லி தர்ற அளவுல வளந்துருச் ஏ ஐ அதே மாரி அது ஏ ஐ ல இதுல மட்டு இல்ல எல்லாத்திலுமே வளந்துருச்சு சொல்ல போனா ஆ ஒன்னுல்ல ஒரெடத்துல ஒக்காந்து நம்மளுக் பக்கத்துல என்ன வேணு என்ன இருக்கு எல்லாமே கெடைக்குது சொல்ல போனா வீட்ல ஒரு ரெண்டு காய்கறி தா இருக்கு அந்த காய்கறி வச்சு என்ன சமைக்கலான் கேட்டாலுமே அது ஒரு ரெசிபி சொல்லுது அத வெச்சு பண்றாங்க யூடியூப் அப்டிங்கிறது பாத்தீன்னா நம் படிக் இருக்கும்போதெல்லா இல்ல இப்பெல்லா பாத்தன்னா யூடியூப் இருக்கு அத நீங்க அத சம்ம வந்து நீங்க யூ இதுல போ யூடியூப்ல போட்டாலுமே யூடியூப்ல சொல்லித்தருவா அப்டித் பண்ணுவாங்க அந்த மாரில்லா இருக்கு நாம் படிக்கிற காலத்தில அந்த மாரில்லா கெடையாது டெக்னாலஜி வளந்துருச்சிதா பட் இருந்தாலு பாத்தீங்கனா அந்த ஒரு பக்கோ நம்மள வளர வளர இன்னோரு பக்கோ நம்மள சோம்பேறிதனமாக்குன் சொல்லுவே எல்லா வெதத்லயுமே ஏ கத்துக்குறோ நறைய கத்துக்குறோ ஆனா பாத்தீனா அந்த நம் ப இருந்ததுக்கூ இப்பருந்ததுக்கூ பாத்தீங்னா பசங்க அந்த ஒரு சுறுசுறுப்பு அந்த ஒரு இருக்காது சோ சும்மா எதா சொன்ன ஒட்னே செய்ய மாட்டாங்க சோம்பேறி தன படுவாங்க ஆனா நாம அப்டி இல்லல்ல நம்மோ ஓடியாடி வெளையாண்டோ அந்த மாரி பண்ணோ இந்த இந்த மாரி நம்நறைய கத்துக்கிட்டோ இந்த மாரி லைப்ரேர் போய் படிச்சோ ஆனா இப்பருக்க பசங்கட்ட மொபைல் அப்டிங்கிற ஒன்னு மட்டுந்தா இருக்கு எல்லாமே அதுலே பாத்துக்றாங்க மொபைல் பசங்கிட்ட என்ன பண்றாங்கு தெரியமாட்டிது படிக்கிறாங்களா இல்ல என்ன பண்றாங்னே தெரிய மாட்டிக்குது மொபைல் வச்சுக்கட்டு மொபைல்ல தா எல் லாமே வருது இப்ப வீட் என்னனா ஸ்கூல்லயே பாத்தீங்னா நம்ம டைரி எழுதிட்டு வருவோ ஓமர்க்னா இப் ப்பலா என்ன பண்றாங் வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் க்ரேட் பண்ணி அந்த குரூப்ல வந்து இந்த மாரி ஓமர்க் இருக்கு அப்படி இப்டின் சொ ட்டர்றாங்க என்னாப் பண்றாங் பசங்க வந்து அந்த உப் வந்தவொன ப்ஃபோன்தா எடுக்கறாங்க அவ நீ போ சேர் பசங்க படிக்க கிதா எடுக்கறாங்க போலன் நாம்ம கம்முனு விட்ருவோ. ஆனா அந்த டைம்ல பசங்க படிக்கிறாங்களா இல்ல வேற எதோ கேம் விளையாறாங்களானு தெரிறதில்ல சோ இந்த மாரி பசங்கள வந்து மாத்தியது அதே மாரி நம்ம ஸ்கிரீன் டைம் அதிகமாவறத நம்ம பசங்களோட கண்ணோட அந்த பவர் கொறையுது இன்ன இந்த இதே இந்த சின்ன வய்ஸ்ல பாத்தின கண்ணாடிப் போட்ற நெலமைலா வருது அதெலா பாத்தீன்னா நம்மளுக்கு ஒரு டிஸ்வான்டேஜ் அத்தா இந்த மார்லா இருக்கு நமக்கு என்னதா டெக்னாலஜி ஒரு பக்க வளந்தாலுமே இன்னொரு பக்க அடி விழுவுது இல்ல. நமக்கானது ஒன்னு இது இல்லாம போதுயில்ல வெளில போய் படிச்சாங்கன்னா அந்த எடத்துல நாலு பேர் பசங்ளோட பேசி பழகுவானுங்க எப்டி வெளிய போய் பேசறது ஒரு எடத்துல எப்டி போய் டவுட் கேக்குறது எப்டி அந்த எடத்துல அப்ரோச் பண்றது அப்டிங்றது தெரிய வரு. வெளில போயி படி ச்சாங்கன்னா. ஆனா இப்ப நம்ம வீட்ல சொல்லி குடுத்தரோ நம்ளே எல்லா பண்ணிக்கிறோ அப்டிங் போது வெளில போய் அத பேசுற திறனு ப எல்லாரு கூட பழகுறது அந்த மாரிலா ரொம்ப கம்மியாவுது அப்டின் சொல்லா என்ன நம்ம என்னதா ஏ ஐ ல போட்டு கண்டு பண்ணாலுமே ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பிரியன்சான ஒரு ஆள் சொல்லி குடுக்கும் போது பாத் திங்னா. பசங்கள ரொம்ப புரியு. ஏ ஐ ல போட்டுகுற ஒன்னு பிரச்சனல பசங்க பாத்துக்கிறா புரிஞ்சிகுறானு வச்சுகோங்க ஆ னா ரொம்ப அதல எக்ஸ்பிரியன்சானால் சொல்லித்தரும் போது இன்னு நல்லா புரியு அவுங்க நல்ல ஒரு ஷார்ட் கட்லா சொல்லுவாங்க அப்டிங்கும் போது அந்த பசங்ளுக்கு இன்னு நல்லா நல்லா போல்டா புரியு அப்டிங்கிறதுலா இருக்குல்ல
கண்டிப்பா நீங்க சொல்றது ஹண்ட்ரடு பர்சேன்ஜ் உண்மதா ஒரு ஆசிரியராருந் வந்து நம்மளுக்கு சொல்லி் குடுக்குறது வ மதிய வந்து ஏயல் இருக்காது அதுல டீமே வெறேட்டு இருந்தாலு டீமெரிட்டு இருக்கு ஏனா இப்ப நம்ம வந்து எக்ஸாம்பிலுக்கு நம்மளுக்கு சொல்லிக் குடுத்த ஆசிரியர் நா எனக்கு வந்து தமிழ்ல ஒரு பாட்டு வந்து எனக்கு ஃபிப்த் ஸ்டாண்டர்ட் நெனைக்க அரசியல் பிழைத்தவர்க்கும் மரம் குற்றம்மாகும் அந்த பாட்டு இருக்கலா அது வந்து எனக்கு ஸ்டில் எனக்கு இப்போம் நா அஞ்சாங்கிளாஸ் படிச்சே எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் ஆயி எனக் கு கொ பத்து பதினஞ்சு வஷோ ஆயிட்டு ஆனா அந்த பாட்டு எனக்கு இன்னு மெமரில இருக்குனா அவுங்க என்ன அழகா சொல்லி் குடுத்துருக்காங்க ஏனா அவுங்க ரொம்ப ராகமா படிப் ப்பாங்க நிறுத்திப் படிப்பாங்க இன்னைக்கு நா எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னா உனக்கு இன்னு இந்த பாட்டு இன்னு நியாப வச்சிருக் கி அஞ்சாங் கிளாஸ் படிக்க இல்ல எனக்கு அவ்ளோ மெமரிலருக்கு ஆனா உண்மைக்கு நீங்க சொன்ன பண்ணா இந்த ஏயல் வந்ததுலந்து கொன் கொழந்தைகளோட ஆக்டிவிட்டியேல்ல மொபைல் ஃபுல் டே மொபைல பாத்து பாத்து பாத்து ஒன் பிளேஸ்ல இருந் த அவுங்ளோட என்ன சொல்வாங்க ஒரு சோம்பேறி லெசிய சோம்பேரியா தா இருக்காங்க இப்ப நம்ம அ வெளாண்டோ படிச்சோ ஸ்கூல் விட்டு வந்தோ கொஞ்சநேர பீட்டி பிரீடு போனோ வெளாண்டோ அந்த மாரி லைஃப் அவுங்ளுக்கு கெடையாது ஒரு லெசி லைஃப் மாரிதா வாழ்ன்டாங்க ஏண்டா நமக்கு ஃபோன் எம்மான அந்தான நீங்க சொன்ன மாரி சின்ன வய்ஸ் ல அவுங்ளுக்கு வந்து ஃபோனே எவ்ளோக்கு எவ்ளோ அதிகம் பாக்க பாக்க வந்து அவுங்ளுக்கு வந்து கண்ணுக்குள்ள ப்ராப்ளம் ஆகுது பவ அப்றோ நெறைய கொழந்தைள வந்து நீங்க சொன்ன மாரி கண்ணாடி போட்டர்றாங்க நம்ம படிக்கப்போலா ரேருதா ஒரு கிளாஸ்ல ஒரு பைய கண்ணாடி போட்ருக்கதே ரேரா தாரிஞ்ச்சி இப்ப கிளாஸ் ரூம்ல பிஃப் தேட்டி ஸ்டூடண்ட்ஸ் இருந்தானா பிஃப்டி ஸ்டூடண்ட்ஸ் கண்ணாடி போட்ரு ப்பாங்க கேட்டா எனக்கு வந்து கிட்டப் பார்வ தெரில தூரத்து பார்வ தெரில எனக்கு மைக்ரேன்ஸ்குள்ள ப்ராப்ள இருக்கு அந்த மாரி எ ன்னோய் நம்ளுக்கு டெக்னாலஜி வளர வளர வளர நம்மளுக்கு அதுல நெறைய நன்மைகள் இருந்தாலு தீமைகளு நெறைய இருக்குன் நா சொல்லுவே
உம் உம் உண்மதா உண்மதா உம் உம் நீங்க சொன்னது கரெக்ட்டுதா நம்ம இன்னு அடுத்தடுத்த டாப்பிகில நம்ம பேசுவோ ம் அத பத்
கண்டிப்பா ஏனா டென் இன்னொரு விஷ்ய இந்த டெக்னாலஜில வந் நம்ளுக்கு வந்து நல்லது இருக்கு ஆனா எல்லாமே ரியல் லைஃப்ல வந்து இது நம்ளுக்கு வந்து மேட்சாகாது படிப்பு நம்ம படிப்பு விஷய மட்டுந்தா இதுல வந்து ஒத்து போகுந்தவர நம்மோட லைஃப் வந்து இது இது நம்பிதா வாழணுன் இருந்தா அது வாழ்க்கையில வந்து து என்ன சொல்லுவாங்க
ம் ம் சரி ஓகே ம் நம் தொடர்ந்து பேசுவோ அடுத்து ம் டென் மினிஸ்தா